வணக்கம் தோழி என்ன பண்ணிட் இருக்கீங்க
நானு வந்து இந்த பாப்பாவ தம்பியு தூங்க வச்சிட்டுருக்கே
ஓகே ஓகே ஓகேப்பா சாப்ட்டீங்ளா
ம் சாப்டாச்சுங்க்கா நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நாங்க சாப்டோப்பா
ம் ம்
ஓகே நாங்க டிஃபன் தாப்பா சாப்ட்டோ ஆமா ஆமாப்பா நீங்க
நா இங்க வந்து தோ தோச அரச்சா குருமாக்கா
சேரி சேரிப்பா வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க அங்கிங்க்கா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்கப்பா
ம் எல்லாரு சாப்ட்டு தூங்குற ஸ்டேஜு
செரி செரிப்பா
கா இப்போ வந்து எப்பவுமே பத்து மணிக்கெல்லா தூங்கிடுவோ காலையில வந்து ஒரு அஞ்சு இல்ல அஞ்சரைக்குல்லா எந்திரிச்சிருவோ
ரொம்ப கிராமமா இல்ல கொஞ்சோ பரவாயில்லையா
மிடில்லாதா இருக்கு ரொம்ப கிராமம் சொல்ல முடியாது மிடில் தாக்கா
ம் ம் செரி செரி ஷீஃபுட்ல்லா நல்லா கெடைக்குமா உங்க ஏரியா சைடு
இல்லக்கா அதெல்லா இங்க கெடைக்காது
கெடைக்காது
ம் ம்
தெருவுல வித்துட்டு வருவாங்களா இல்ல சந்து அந்த மாதிரி போணுமா
ஃபுல்லா தா வாங்குவோ இந்த மாதிரியெல்லா தெருவுலிலா விக்க மாட்டாங்க
ஆ ஆ செரி செரிப்பா ஆனா கெடைக்குமா
சந்தைக்கு போனா கெடைக்கு
சந்தைக்கு போனா கெடைக்கு ஆமா
ம் ம் செரி செரி செய்வீங்களா பசங்க எல்லா சாப்டுவாங்களா இங்க எப்ப வேணா கெடைக்கும்பா நம்ம எப்ப நெனைக்கிறோமோ அப்ப வாங்கி செஞ்சு சாப்ட்டுக்குலா
என்ன ஃபிஷ் எல்லாமேக்கா
எல்லாமே கெடைக்கும்பா எந்த டைம் வேணும்னாலு எல்லாமே கெடைக்கு நம்மளுக்கு எப் எப்ப சாப்பின்ணு எப்ப ஆசையா இருக்கு நம்மளுக்கு இது வேணு அப்டின்னு நெனைச்சா எப்ப போணாலு கெடைக்கு
இங்கில்லா அப்டி கெடையாதுக்கா நா எனக்கு வாரத்துல ஒரு நாள் தா செய்வோ அதுவு ரொம்ப டெய்லியுல்லா சமைக்க மாட்டோ வாரத்துல ஒரு நாள் தா அது
ஆ நாங்க வந்து வீக்லி த்ரீ டைம்ஸ் சாவது வாரத்துல மூண் நாள் செஞ்சிருவோ பாப்பா சாப்பிடுவா எப்பயாவுது நடுவுல கேட்டா வாங்கி செஞ்சு குடுப்பே பசங்களுக்கு கீர அந்த மாதிரில்லா நெறைய குடுப்பே வாரத்துல ஒரு ரெண்டு நாள் கீர சாப்பிட்டுருவா கீரை ஆ முருங்கக்கீர மத்த கீர எந்த கீரையா இருந்தாலு வாரத்துல ரெண்டு நாள் கீர
கீர முருங் கீர எல்லா வீட்லே செடி போட்ருக்கனால வீட்லே காய் மோஸ்ட்லி பறுச்சு சமச்சிக்குவோ
எங்களுக்கு வந்து எதுவுமே கெடையாது எதுவா இருந்தாலு காஸ் குடுத்துதா வெளிய வாங்கி செம சமைக்கணு ஆமா எதுவுமே இருக்காது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக் கு கெடைச்சிச்சு வீடலயே எல்லாமே கல்யாணொ ஆகி வந்ததுக் அப் ப்பறோ எதுவுமே எல்லாமே காஸ் குடுத்துதா வாங்கணு இந்த கீர காரம்மாலா வருவாங்கள அவுங்ககிட்ட முருங்க்கீர அந்த மாரி காஸ் குடுத்தா கெடைக்கு ஆ அப்படியதா வாங்கணு ஆமாப்பா
ம் செரி செரிக்கா நா வில்லேஜு
ஆ சேரி சேரிப்பா அதனால வில்லேஜ்லயே எப்டி சொல்றது நெறைய காய்ங்கெ கீரைங்கெ இதெல்லா நல்லா கெடைக்கு ஆமா ஷி ஃபுட்டு நம்ம மீனு கண்ணுக்கு நல்லது அப்டின்னு சொல்ட்டு கொழந்தைல இருந்து குடுப்போ செய்வோ
அ
வாரத்துல ஒரு நாள் சந்தைக்கு போவீங்ளா
இல்ல அம்மாது வியாபாரத்துக்கு போறனால வாங்கிட்டு வந்துருவாங்க
அ அ பக்கமா தூரமா
பக்கந்தாங்க்கா ஒரு பத்து கிலோமீட்ருக்குள அதுனால வா ரத்ல ரெண்டு நாள் காய் மட்டு வாங்கிட்டு வந்துருவோ ரெண்டு ரெண்டு காய் நாலு நால் காய் ஃப்ரிட்ஜ்ல அதிகமா வச்சுக்க மாட்டே அப்ப வாங்கிட்டு வந்து அப்டியே சமச்சிருவோ
ஆ செரி செரிப்பா காய்ல்லா நல்லா சாப்டுவாங்களா பசங்க
ஆ காய் எல்லாம் நல்லா சாப்டுவாங்க கறிய விட காய் நல்லா சாப்ட்டுப்பாங்க தட்ல போட்டு வச்சா ரெண்டு பேருமே தா கொஞ்சி கிஞ்சி சிந்தி சாப்ட்டுக்குவாங்க
எங்களுக்கு கறில்லா எறங்காதுப்பா இந்த எறா மீனு ஷீ ஃபுட்டு மட்டுந் தா
ம்
கடல்ல வரல்ற உயிரினொ எல்லாத்தையு சாப்டுவாரு மத்த படி படி கறி இதெல்லா எங்களுக்கு எறங்காது
ஓ அப்புடியா
ஆமா எங்களுக்கு சுத்தமா அது புடிக்கவு புடிக்காது செஞ்சாலு எப்படி சொல்றது ஒரு கால் கிலோ வாங்குனாலு அது ரெண்டு நாளா அப்டியே இருக்கு வேஸ்ட்டா கீழ தா போடுவே
ம் ம்
அதுனால கடல் வாழ் உயிரினங்கள் தா நல்லா சாப்புடுவாங்க மூனு பேருமே நாங்க மூனு பேருமே அதுதா நல்லா விரும்பி சாப்டுவோ ஆனா எங்க வீட்டுக்காரு வீட்டு வழியிலெல்லா மலா சிக்கன் அதுதா ரொம்ப சாப்டுவாங்க எனக்கு அந்த சிக்கன்றதே சுத்தமா புடிக்காது
இல்ல இது மாத்தி மாத்தி எடுத்துக்கோங்க்கா ஒரு டைம் மீன் எடுத்தாங்கன்னா இந்த வாரொ மீன்னா அடுத்த வாரொ வந்து சிக்கன் அப்புடி
ம் ம் நாங்க வாரொ வாரொ அதுதா வாங்குவோ தவர சிக்கன் எடுக்கவே மாட்டோ வேற ஏதாவதுட்டா இப்ப தலக்கறி போட்டி காலு ஆட்டு இது அந்த மாரி வேனா வாங்கி சாப்டுவோ ஆனா சிக்கன் சைடு மட்டு மட்டு போவே மாட்டு
ஆ ஆ
அ மாசத்துல ஒரு நாள் எப்பவாவது ஈரலு வாங்கிட்டு வந்தாங்கன்னா செஞ்சு கொடுப்பே
ம்ம் ம்ம்
அது மட்டு ரெண்டு பேரு சாப்பிடுவாங்க அது கூட நா சாப்ட மாட்டே தொட மாட்டே இவங்க ரெண்டு பேரு சாப்பிடுவாங்க
சேரிங்கா
ம் பசங்களுக்கு வெயில எல்லா எப்டி இருக்கு
வெயில் தாக்கா ரொம்ப அதிகமா இருக்கு மர இருக்கிறனால உங்களுக்கு தெரியில
ம் எ பையனுக்கு ஒடம்பு ஃபுல்லா வேக்குரு கஷ்டமா இருக்கு வெயில் குழந்தைவே வெயில்ல சமாளிக்க முடில
வெயிலு
இங்க வந்துருச்சுமா ஒன் டுவெண்ட்டி கிட்ட
ஒன் டுவண்டிங்களா
ஆமா இந்த ஒரு மூண் நாளா முப்பத்தேலா
ஆ டிகிரி ஆம்மா
ஆ ஆ அ அப்ப உ உங்குளுக்கு மு முப்பத்தேழுனா எங்களுக்கு எங்க சைடு வந்து ஒன் டவெண்ட்டிக்கு ஒரு எயிட்டி நைன்டி அப்டி இருக்கு ஆ அதா இந்த ரெண்டு நாள் மூணு நாள் ரொம்ப வெயிலு திங்க கிழமையிலிருந்தே ரொம்ப வெயிலு ரொம்ப சமயத்தால முடியல
தேர்ட்டி செவனுக்கே இன்னு ரொம்ப அதிகமாக தா இருக்கு அங்கே எப்டிக்கா தாங்க பிடிக்கிறீங்க
ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அதா சொல்றே எங்கயாவது போயிட்டு வந்தா மயக்க வருது இருக்கம் ஃபோ முடியில எங்கேயாவது பங்க்ஷன் போணுனா கூட அத அவாய்ட் பண்ணிட்டு வீட்லேயேதா இருக்க வேண்டியதா இருக்கு தண்ணி தண்ணி தண்ணி மோர் சாதோ கூளு தண்ணி களி இப்டிதா சாப்ட வேண்டியதா இருக்கு இந்த குழம்பு சாதோ இப்பெல்லா எதுமே கெடையாது இ ஃபர்ஸ்ட்லா பழைய இது வெச்சா சாப்டவே மாட்டாங்க நா தா அத வேண வீணா போதேன் சாப்புட்ணு இப்ப அச்சுக்கிறாங்க அப்பனா பாத்துக்கோங்க
அதா அதா
ஆ நீ எது என்னா சமச்சு தரட்டும் கேட்டாலே எதுவுமே வேணா தயிர் வாங்கி வெச்சுரு போது தயிரு இருக்குல வீட்ல அது போது அவ்ளோதா
தயிர் என்ன மாட்ல போட்டுக்குவீங்களா இல்ல
இல்லப்பா வாங்கிட் இத்ல தயிர் பால் காசி வீட்லயே ஊத்தி வெச்சிருவே
புரியுதுக்கா பால் அதா பால் வந்து பாக்கெட் பாலா
ஆமா பாக்கெட் பால் தாப்பா இங்க எல்லாமே கடையில காசு குடுத்துதாப்பா வாங்கணு எதும் இந்த மாடு இதெல்லா இங்க கெடையாது அதே மேரி வெச் ச்சு அதே மாட்டுப்பால் எடுத்துட்டு வந்தாலு இத விட அத ஜாஸ்தியா தா சேல்ஸ் பண்றாங்க ஏனா இப்ப அந்த அளவுக்கு கெடையாதுல்ல இங்க
ஓ அங்க கெடையாதுனால அ சேர் சேரி
ஜாஸ்தியா விக்கறாங்க அதுக் பதில் இதுவே வாங்கிக்கலா அப்டின்ற மனநிலைக் கே எல்லாரு வந்துட்றாங்க ம்
செரிங்கா
ஆனா கெடைக்கு காலேல ஏர்லி மார்னிங் கொஞ்சோ பிஃபோரா எழுந்திரிச்சு போனா கெடைக்கு கண்டிப் பா
ம் ம்
ஆனா ரேட் அதிகோ அதனால எல்லாரு இதையே வாங்குறாங்க பாக்கெட் பாலையே அது வாங்கி தொவச்சு வச்சுட்டோனா ஒரு ரெண்டு நாளைக்கி தயிர் சாதமே போகு ம் தயிர் மோரு லெமன் ஜூஸு இப்டியா தாப்பா போது அந்த அளவுக்கு வெயில்ன்னா பாத்துக்கோங்க சமாளிக்க முடியல கொஞ்ச நேரோ தண்ணி குடிச்சாலே அடுத்த நிமிஷோ நாக்கு வறண்டு போயிடு
சின்ன வெங்காயோ வந்து அதிகமாக எடுத்துக்குங்க கொஞ்சோ குளிர்ச்சி இல
ஆ ஆ இல்ல கொழம்புலா கூட வச்சா அததா போட்டு வக்கிறே
சின்னவெங்காய தா எடுத்துக்கிறோ அது இல்லாத நா வந்து காலேல வந்து கம்மங்கூழு அம்மா செஞ்சிருவாங்களா அதனால வந்து நாங்க அதுதா சாப்பிடுவோ கம்மங்குழு ம் பழைய சாதோ அது வந்து சின்ன வெங்காய தா வச்சுக்க எல்லா பாப்பாவே ஒன்றரை வயசு ஆகுது பாப்பாவே சின்னவெங்காய கடிச்சுட்டு தா பழைய சாப்பாடு சாப்பிடுது
ஆ ஆ
அதனால சின்ன வெங்காய எடுத்துக்குங்க ரொம்ப நல்லது அது கொஞ்சோ குளிர்ச்சி தயிரு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுதா மோஸ்ட்லி எவ்ளோ குளிர்ச்சியானத எடுத்துக்கங்க அப்பதா நல்லது
ம்
ம்
அதா மு முன்னாலே கூழ கரச்சு வச்சுட்டா மறுநாள் காலேல எழுந்தருச்சோன வெங்காயத்த கட் பண்ணி போட்டு உப்பு போட்டு தயிர ஊத்தி கரச்சி குடிக்க வேண்டியதுதா அதுலதா காலேல டிஃபனே அதா
அதா அதா உன் உண்மதாக்கா நாங்க இந்த முப்பத்தெழு டிகிரி வெயிலுகே எங்களுக்கு இதால் சாப்ட முடில ஆ உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குதுங்கிறீங்க
ஐயோ செம்ம ஜாஸ்திப்பா சென்னைல ரொம்ப வெயிலு சமாளிக்க முடியல இன்னைக்கி எப்டி சொல்றது சும்மா ஒரு வேல விஷயமா வெளிய போயிட்டு வந்தே அதுங்காட்டியு சுட்டெருச்சுச்சு ஐயோ ரெண்டா அதுக்கு மேலயே போதுப்பா எங்கேயாது கால்ல எழுந்ருச்சோன குளிக்கிறது எங்கேயாது போயிட்டு வந்தா குளிக்கிறது மறுபடியு நைட் படுக்கு போது குளிச்சுட்டு தா படுக்குறது
ஆ பீச்சுகெல்லா போவீங்களா
ஆ போவோபா
சேரிக்கா
எல்லா போவோ பீச்சு போவோ பார்க்கு போவோம போட்டிங் போவோ ஆமா பக்கத்துல பக்கத்துலனா எப்டி சொல்து தெருவுக்கு தெருவு ஒரு ஒரு பார்க் இருக்கு ஆ இப்ப போட்டிங் எல்லா புதுசா போட்
நெறைய இருக்குது ஆனா வெயில் தாக்கு புடிக்க முடில
சு ஆமா ஆமா இப்ப ல்லா இந்த டைம்ல ல்லா எங்களால போய் சுத்தி பாக்க முடியாது ரொம்ப கஷ் டோ எங்கேயாவது போனுனா கூட ஈவினிங் மேலதா சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேல செவன் ஓ கிளாக் ஆறே முக்கா வரைக்கு வெயில் வெளிச்சமா இருக்குப்பா
அதா அதா பாருங்க
ஆ ஆறேமுக்கா வரைக்கு வெளிச்சமா வெயில் அப்புடியேதா இருக்கு அதுக்கு மேல்பட்டுதான் கெளம்பி போனு எங்யாது போனா கூட அப்புடியு எங்யாது போய்ட்டு வந்தா தொப்பையா நனஞ்சிடுவோ
அதா அதா
ஆ ரொம்ப கஷ்டோந்தா ஆனா இந்த வெயில் டைம்ல ரொம்ப தாகமா இருக்கு தண்ணி தண்ணி தண்ணி இதேதா தண்ணி ஜூஸு தண்ணி ஜூஸு இப்டியேதா போது
தம்பி என்ன உங்களோட படுத்துக்குவாங்ளா அண்ணா கூட படுத்துக்குவாங்ளா
அவரு யார் கூட வேணா படுத்துப்பாரு இங்கதா அங்கதான் இல்ல யாரு இருக்காங்ளோ பட்த்துப்பாங்க அவரு அவ்ங்க அப்பா செல்லம்ப்பா
அவ்ங்க அப்பா செல்லம்மா
ஆமா செரிப்பா ரொம்ப நன்றிப்பா பேசுனதுக்கு தேங்க்ஸ் பா
ஏன்க்கா ரொம்ப நன்றிக்கா
ஆ ஓகேப்பா
அது நேத்து வை